கேக்குதா
ஹலோ கேக்குதுங்ளா
தோழர் ஆ கேக்குது கேக்கு சொல்லுங்க என்ன சொல்லிட்ருந்தீங்க
ஆ அது வந்து பாத்தீங்ன்னா கொஞ்சோ கஷ்டமு இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஆ ஒரு அறுவது எழுவது ஒரு அம்பரூவா சேலரி பக்கம் இருக்குங்க அது பே பண்ட்டாரு அதுக்கப்றம் பாத்தீங்ன்னா ஹோம் லோன் போட்டீங்ன் வச்சுக்கோங்க லேண்ட் வாங்கிட்டு ஒரு இது போட்டீங்ன்னா அஸ்திவாரம் மட்டும் போட்றதுக்கு ஒரு ஒரு என்னது முப்பதாயிரூவாய் இருந்ததுன்னா போதும்
நீங்க வந்து முப்பதாயிரூவா இப்டி சொல்லிட்ருக்கீங் நா முப்பதாயிரம் இர் ருங்க இருங்க இருங்க முப்பதாயிரூவாய் இருந்தா போதும்ன்னு சொல்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க எப்டி இருக்கோனா அந்த ஆ ஒரு பத்தாயிரூபாயோ இர்ந்தா அய்யோ பத்தாயிரூவா இருக்குப்பா பத்ரமா செலவ் பண்ணும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு எப்டி சொல்றது கொஞ்சம் அவுங்க சம்பாரிச்
பெருசா தெரியம் அதா சம்பாதிச்சா அது ஓக் கே அது அ என்னது என்னது நாங்களு அந்த மாரிதா இருந்து தா இந்த இதா ஆயிர்க்கோம் பட் உங்களுக்கு இப்ப தெரியாது கொஞ்சோ அவரு ஏன்னா எங்கப்பா வந்து ரயில்வேலா இருந்தாரு
ம் ம்
சோ அவர்லா பஸ்ட்டுல்லா எங்களுக்கு ஒரு வீடு கெடயாது ஒரு இது கெடயாது எதுவுமே கெடயாது அப்டே போற போக்குல வாடக ஊட்ல இந்த மாரி கோட்ரஸ் குடுத்து தா கோட்ரஸ்ல இருந்து அந்த மாரி நாங்ளு நெறைய ஊர் அழந்துட்டு தா இப்ப ஆ கடசியா ஒரு நேது ரிட்டர்மெண்ட் ஆன பிறகு போய் எங்க ஊருக்கு வந்தோம் சொந்த ஊருக்கே வந்துர்லா எல்லா அண்ண தம்பில இருந்து எல்லா இங்கயே இருக்காங்கன்ட்டு இந்த மாரி வளந்த பைய எங்குளுக்கு வீடுங் கெடயாது ஒண்ணும் கெடயாது கோட்ரஸ் தா எங்குளுக் வீடு அது நாலு செவுறுதா வீடு அதுக்கப்புறம் எங்க அப் எங்க அம்மாவா இது பண்ணி எங்க அப்பாவும் சேந்து அதுக்கப்புறோ எங்க எதிர்லேயே வாங்குனாங்க அது நேட்டிவ்லயே வாங்கி எடம் வாங்கி கட்றப்ப அப்பயே அமவ்ண்ட்டு கெடயாது அதுக்கப்புறம் அவுரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அமவ்ண்ட்ல்ல அந்த இதுவ் எங்க அப்பாவுக்குள்ள அப்பத்லெந்து பென்ஷன் வந்துட்ருக் சோ அந்த அமவ்ண்ட்ட வச்சுதா கொஞ்ச கொஞ்சமா கட்ணு அ இது ஒரு வீடு அதுவும் இத்தன வருஷமா கட்லா அடுத்த வீடு இது வெச்சு என்ன பண்லா சொல்லி அத வச்சு வேற பக்கம் இன்வெஸ்ட்மென்ட்டு பண்ணி இப்ப அதுக்கு வட்டி வந்துட் ட்ருக்கு அந்த வட்டி பணத்த வச்சுதா இப்ப இந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க இதுலா நா ஒரு அமோண்ட் சும்மா சாதாரண அமோண்ட்தா நா குடுத்துட்டு இருக்கே ஒரு ஒரு என்னது லேக்ஸ் கணக்குலா குடுத் துட்டு இருக்காரு நா வெகு இதுலாதா குடுத்துட்டு இருக்க அமோண்டு அது வந்து கூலிக்குகூட ஆவாதுன்னு வைங்களே நா குடுக்குறது
ம், ஆ
பாத்தீங்கன்னா அந்த மாரி ஃபஸ்ட் வந்து ஒண்ணுமே இல்லாமதா எல்லாருமே வந்துருக்காங்க நாங்களே அப்படிதா வந்தோ ஒரு முடிவு எடுத்து கொஞ்ச கஷ்டப்படனு ஆனா கஷ்டப்பட்டீங்னா அ உங்களுக்கு சொன்ன மாரி வீடு கட்டிட்லா ரொம்ப பெருசா கட்டாதீங்க
ம்
சின்னதா
இல்ல ஒரு இப்பதிக் கி இப்போ இப்போ க மேர அ திருமணம் பண்ணிக்கிட்டா கூட இப்போ இருக்கிற மாரி ஒரு வீடுக்கு சும்மா ஒரு வீடு கட் னா போதும் போக போக நானு வேலைக்கு போயிட்டு அத கொஞ்சோ பெருசா ஆக்கிடலா
ம் ஃபஸ்ட்டு எடம் வாங்கிருங்க
எடம் ஐய்யயோ ஏன் கேக்குறீங்க எடம் ரொம்ப வெல எடம் வெலைய கேட்டாலே எனக்கு மயக்கோ வந்துருது அநியாயத்துக்கு சொல்றானுவோ
அப்டி
நா வந்து ம் எப்டி சொல்றது நா அ சிட் அங்க அ நகரத்துலதா கொஞ்சோ பாத்த நகரம்னா ரொம்ப நகரம் கடையாது
மாதா இருக்கு
அதே மாரி ஆ கிராமத்திலயு பாத்த, நா சாதாரணமா ஒரு எடம்னாலே கொறைஞ்சது ஒரு பதினஞ்சு லட் சத்துக்குதா ஆரம்பிக்குதே. அதுதா ஆரம்பிக்குது சின்ன எடமா இருக்கு அ அதிகமா சொல்றாங்க
நாங்கல்லா லேண்ட் இது வாங்கறப்ப வெறு அஞ்சு லட்சம் இப்பயே அஞ்சு லட்சம்தா போயிட்டு இருக்குது அஞ்சு ஆறு லட்சம் நா கிராமத்துலதா வாங்கிருக்கோ
ம்
அஞ்சு லட்சம்தா
நா எங்கு எங்கு எடம் இருந்தாலு நா போய் கேட்டுட்டுதா மறுவேல எனக்கு
ம், ஆறோ ஏழு செண்டோ அஞ்சு லட்சோ ஆறோ ஏழோ வாங்கி போட்டுருக்காங்க இப்ப அதுல சுத்தி இது பண்ணி காம்பவுண்ட் எழுப் பி இப்ப வீடு பாதிதா இதாயிருக்கு இன்னு பாதி வேல இருக்கு, சோ அது எப்டி இருந்தாலு அவங்க சம்பாரிக்க
இப்ப எங்க வீட்டே எடுத்துக்கிட்டீங்னா பக்கத்துல அம்மா வீடு கட்டுறாங்க அம்மாவீடு
ம்
அவங்களே ஆ அதாவது எடம்லா இருக்கு ஆனா வீடு அவங்களால கட்ட முடில அந்த அளவுக்கு இருக்கு இப்போ இருக்கு இதெல்லா
ம், ம்
எனக்கு பயமா இருக்கு எங்க நானு அந்த மாதிரி ஆயிடுவனோனு
அதெல்லா அப்படில்லா கடையாது கொஞ்சோ கஷ்டப்படனு கஷ்டப்பட்டீங்னா உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சர் நாளைக்கு உங்க கொழந்தைகளுக்கு கடன் இல்லாம வச்சுட்டு போயிடணு அவ்ளோதா
ஆமா எனக்கு பெருசா ஒண்ணு இல்ல ஒரு சி ன்னாத ஒரு எப்டி சொல்றது ஒரு சும்மா ஒரு குடிசை வீடு போட்டா கூட பரவாயில்ல ஒரு வீடு ஒண்ணு போ கட்டிட்னு எங்களுக்குன்னு அதுக்கப்புறோ தா மத்த வேல ஆமா குடிச வீடலவு கட்டுற அளவுக்கல்லா நா வச்சுக்க மாட்டே அதெல்லா கட்டிடுவோ ஹ இப்ப ரெண்டு வருஷத்துல வந்து இப்ப அடுத்து நாங்
நீங்க இந்த அமொண்ட வச்சு இந்த அமொண்ட வச்சுலா முடியாது வாய்ப்பில்ல இப்டி ஒரு ஐம்பது ரூபா அடுத்து வந்து அதுல இருந்து அடுத்த ஜாப்புக்கு மூவ் ஆனும்னு சொல்லுங்க
அதுதா அங்கே நா என்ன சொ சொல்லியிருந்தே இது மாரி அவங்கள்ட்ட கேட்டுப்பாரு சம்பளோ அதிகமா தராங்களா அப்டின்னு சொல்லிட்டுனு சொல்லிருந்தே இப்பதா போய் மூணு மாசோ தா ஆகுது ஆரம்பத்துல இருபத்தஞ்சு ரூபா தராங்கல்ல அதனால நா எதுவு இப்ப கொஞ்ச நாள் போட்டு கேட்டுக்கலா அப்டின்னு சொல்லியிருக்கே
எனக்கு இப்ப அடுத்து மும்பை பிராஞ்ச்சு மாத்துறாங்க இப்போ எனக்கு அடுத்தங்க மாத்துனாங்கன்னா எப்டியு எழுபது எண்பது வரு நா வந்து கேட்ருக்காங்க இப்போதைக்கு வந்து இன்னொரு ஒரு
அதாவது அந்த சிஸ்டம் ஒர்க் அந்த மாதிரியா
அதே தா
அந்த மாதிரினா இவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியு வேணா நீங்க வந்து கேட்டுட்டு வேலைக்கு ஆள் எடுத்தா பாருங்க
ம் இல்ல அங்க எக்ஸ்பீரியன்ஸ் தா மெயினு மும்பைல்லா போ முடியாது அவரு அவர் பஸ் சென்னையில வேலை செய்ணு செஞ்ச தா அடுத்து மும்பைக்கு அமிச்சி விடுவாங்க நா ரெண்டு வருஷமா செய்யறனால அங்க எனக்கு மே அதா சொன்னேல எ ஃப்ரெண்டு தா மேனேஜரு
ம்
அவே போறதா இருந்தது இப்ப என்னய அமுச்சுடுறாங்க எனக்கு அது இப்ப இப்போதைக்கு எனக்கு கொஞ்சோ வேலருக்கு ங்க அப்டிங்கவு அப்ப அமுச்சுடல அடுத்து பாத்துட்டு எங்க மாமா அப்டிதா இருந்தாரு பாஸ் சுழியல் இருக்காரு இன்னொருத்திரு இப்ப சொன்னேல்ல ஒரு மாமா அவரோட தம்பி எங்க அம்மாவோட இன்னுறுத்தம்பி அவரு மூலோதா சென்னை இன்னைக்கு வேலைக்கு இன்னிக்கு வந்து சும்மா நார்மல் கம்பெனில வேல செஞ்சு இன்னிக்கு இவ்ளோ வந்திருக்குன்னா அவருதா காரணோ இப்ப அடுத்து அவே இன்னொன்னு சொன்னேல மேனே ம் சொல்லுங்க ம் அந்த மாரி போறெதெல்லா போலா பிரச்சனை கெடையாது நேத்து அவரு கொஞ்சோ பஸ்ட் ஸ்டாட் நீங்களு ஒண்ணு பண்ண முடியாது அவர் போற ஃபீல்டுலே இன்னு கொஞ்சோ இன்னு கொஞ்சோ டெவலப் பண்ணாருன்னா
அதாவது அவங்க எப்படின்னாக்கா ஒரு வேல எந்த வேலைனு அவுங்க தெரியலன்னு கெடையாது இப்ப இந்த வயல்ல எறங்கி விவசாயோ பாக்குரதுல ஆரம்பிச்சி அம் இந்த அந்த சிஸ்டம் ஒர்க்ல பாக்குற வரைக்கு எல்லா வேலையு தெரியு அவுங்களுக்கு அந்த அறுப்புருக் ஷினு ஓட்டுறதா இருக்கட்டு அதா இரு எல்லா வேலையுமே தெரியு அந்த அது ஒண்ணுருக்கு அவங்கள்ட அந்த அதனால எங்க போனாலு பொழச்சிக்கலா அந்த மாதிரி
கரைடுதா நம்ம இப்ப என்னல்லா கொண்டாந்து இந்த வேலையில விட்டோம்னா எனக்கு செட் ஆவாது
ஆஹ்
அப்பது
அதுதா இப்ப இவ்ள நாளா வந்துட்டு இந்த கொத்தனார் வேல பாப்பாங்கள அது பாத்துட்டுருந்தாங்க அது என்னாலதா அது பாத்துட்டு இருந்தாங்க அது வந்துட்டு இடையில கொஞ்சோ நாங்க ஒரு இது எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்ட்டு இந்த சம்பளோ வந்து மாச மாசோ தா வரு வேல பாக்குறதுனால கொத்தனார் வேலைக்கு போய்ட்டாங்க அது வார சம்பளோங்கறதுனால
அ ஆ
எனக்கு கொஞ்சோ ரொம்ப ஒடம்பு சரில்லமா போயு அந்த சம்பளோ பாத்துட்டு அடிக்கடி வந்து என்ன பாத்துக்லா ஆஸ்பத்திரிக்கு அழச்சட்டு போலா மருத்துவமனைக்கு அழச்சிட்டு போலா சொல்ட்டு அந்த மாரின் சொல்ட்டு அப்டி வேல பாத்தாங்க இப்ப நா நல்லாயிட்டே அது அவுங்களுக்கு வந்து கால்லா கொஞ்சோ புண்ணாய்டுச்சு அதனால சொல்லிட்டு திரும்ப நீங்க அங்கயே வேல பாருங்கன் சொல்ட்டு மறுப்டி இப்ப அங்கே வேல பாக்குறாங்க இப்போ வெள்ல வெள்ல களப்பு களம்புறதுக்கு தா காசு ரெடி பண்ணிட்ருக்கோ அந்த ம் டி சி அது வாங்கற்துக்கே இப்ப காசில்ல
நல்ல டேரெக் ட்டா போ கூடாதுங்க இந்த மாரி இப்ப எனக்கு வந்து அடுத்து மும்பை போனே அப்டின்னா அடுத்து எனக்கு இதுல அடுத்து ஆஸ்த்ரேலியா இந்த மாரி அடுத்து அங்கெருந்து எப்டியோ அங்க ஒரு ரெண்டு வர்ஷோ இருந்தேனா வெளிநாடுக்கு இது குடுப்பானுங்க எங்க மாமா‌ போறப்ப அவ்ரு க்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறுவா இல்ல அப்பயே அவரு எம்பது வாங்குனாரு இங்க மும்பைல
ம்
சென்னை போனோன பாத்து ச்சீ இது ஆஸ்த்ரேலியா போனோனே இன்னக்கி அவரோட சம்பளோ ஆறு லட்சருவா
ம்‌ ம்
மாறிருச்சு அப்டே டபுள்லாய்ருச்சு மாரி இந்த மாரி போனாருனா கொஞ்சோ கஷ்டப்பட்டு இந்த மாரி போய்ட்டாருன் வச்சுக்கோங்ளே உங்களுக்கு பிரச்சன கெடயாது நார்மலா நீங்க பாட்டுக்கு இந்தந்த மாரி இவுரு சொன்னாரு ப்ரோ க்கரு அதுக்கே இருவதுனா அய்யாயருவா கேப்பாங்கன் நெனைக்கிறே சரி அவ்ளோதா கேப்பாங்கன் நெனைக்கிறே எ ஃப்ரெண்ட்டு அப்டிதா போனா ம் இருவதனாய்ரமோ இல்லெல்ல இதன ஆ எவ்ளோ சொன்னாங்களே ரெண்டு லட்சோன் நெனைக்கிறே ரெண்டு லட்சமா மூனு லட்சமா எவ்ளோ சொன்னா கட்டி போயி அங்க படிச்சு அங்க படிச்சுக்கிட்டே வேல செய்றமாரி
ம்
அந்த மாரி ஒர்க்கு கடைசியா வரப்ப அஞ்சு லட்சோ தான்டா எடுத்துட்டு வர முடியு அப்டின்னா
ம் ம்
ம் அந்த மாரி நறைய இருக்குங்க அதனால அப்டி அப்டி போறதுலா ஆவாது அவ்ருக்கு சப்போஸ் இவருக் வேற கம்பெனி எதா கெடச்சுன்னா வேல செய்ய சொல்லுங்
அது என்னா அதாவ்து இப்ப வேல சம்பளோ இதே நம்ம பாக்கூடாது அவுங்களையு பாக்கனும்ல ரொம்ப வேல கஷ்டமாரு க்குமோன் அது வேற கொஞ்சோ பாக்ற மா
எல்லாமே கஷ்டத்துலருந்துதா வந்திருக்காங்க நாலா சொகு நீங்க சொல்றீங்கள சொகுசா வாழ்ந்தேனு இங்க வந்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்டே இங்கருந்து பஸ் ஏற தெரியாது எனக்கு நா நா என்னது எங்கூர்லே பஸ் ஏற்னது கெடயாது
ம்
இது வரைக்கு பஸ் ஏறுவே அந்த அளவுக்குல பஸ் இல்ல நா காலேஜ் பஸ்ஸ தவிர வேற எது ஏற்னதுல்ல நா எங்கியு வெளியேவே போனது இல்ல நா எங்க ஊர் சைடு ஊடு உட்டா இந்த மாரி இது அவ்ளோதா எனக்கு தெரிஞ்ச நா
ச்சி வளத்தாலே இதுதா பிரச்சன பாத்தீங்ளா ஒரு டக்குனு வெள்ளே போறோங்றப்போ நமக்கு ஒன்னுமே தெரியாது
அவங்க விடமாட்டாங்க வீட்லருந்து என்னன்னா கரெக் டா சப்போஸ் நா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாலுமே ஆறு மணிக்குல்ல ஊட்டுக்கு வந்துர்ணு நா வரதே அஞ்சு மணிக்கு தா வருவே அஞ்சு அஞ்சரைக்கு தா வருவே வந்து உட்டு ஆறு மணிக்கு ஊட்டுக்கு வரும்னா என்ன அரமண் நேரோ கூட வெளியே விளாட முடியாது ஒடனே ஊட்டுக்குள்ள வந்து ஒக்காந்துப்பே டி வி யு பாக்கூடாது வீட்டுக்கு வந்தா அப்டி இருப்பாங்க அப்றோ அதுலயே செட் ஆயிருச்சுங்ளா அப்றோ முடிஞ்ச ஒட்ன காலேஜி காலேஜ் விட்டு வந்தானா எங்க ஆ வெளியே எனக்கு தெரிஞ்சு செகண்ட் இயர் பாதிலதா ஃபோனே வாங்கி குடுத்தாங்
ம் ம்
ம் அதுவு நா ஃபர்ஸ்ட் இயர்ல நல்ல மார்க் எடுத்தேங்கறனால எனக்கு வாங்கி குடுத்தாங்க
அப்படியா
ஆயே ஆமா ஆம் ஆனா அதே தொண்ணூறு பெர்சன்ட் எடுத்திருந்த ஃபர்ஸ்ட் இயர்ல டாப்பர்லா இல்ல படிக்க வெச்சி கொன்னாங்க அதுக்கப்றோலா கம்மி ஆயிச்சி அறுவத்தஞ்சு
ம் ம்
அப்பறம் பா லாஸ்ட் இயர்லா ரொம்பல்லா இங்கருந்த இது ஸ்கூல்ல கிடைக்காத சந்தோஷோ வீட்ல கிடைக்காத சந்தோஷோலா காலேஜ் தேர்ட் இயர்ல கெடைச்சிது ரேகிங் இதெல்லா ஜாலியா இருந்துச்சி
சேரி தோழா நன்றி
அப் ம் ஓகே